ட்டயடா இருக்கு போறேன்னு சொன்னீங்க
இல்ல இல்லக்கா அப்புறோ நீங்க வந்து எனக்கு இவ்வளவு சொல்லிருக்கீங்க அத நா கண்டிப்பா எடுத்துக்கணு இல்லையா
இல்ல இனிமேட்டு சொல்ல மாட்டாங்க
ச்ச் ச்ச் இல்லக்கா நீங்க அப்பப்ப அப்டி சொல்லணு அப்பதா கொஞ்சோ நல்லா மோட்டிவேஷனா இருக்கு உங்க பேச்சை கேட்டாலே ஆமாக்கா சொன்னீங்க
அப்றோ என்னா நீ வந்து இப்டி சொல்றே
அது மோட்டிவே கொஞ்சோ பத்தாம போயிருச்சுக்கா
இல்லா எனக் புரிலா என்னவோ என்னோடையிதுக்கு நா சொன்னா மாரி நீங்க பண்றீங்ளே உங்க பெண்டிங்கதா மு ஆ பண்ணி வுட்டுங்கன் சொன்னே
ஏங்க்கா எனக்கே புரியுதுக்கா
நீங்க முடிச்சீங்கனா உங்ளுக்குதா ப்ரோ இதுல ஒன்னு கொறைச்சல் இல்ல ப்ரோ இந்த ஒரு இது பண்றதுக்கு இப்டி பண்ணீங்கன்னா நா என்னதா பண்றது
இல்ல இல்ல ப்ரோ இனிமே டக்கு டக்குன்னு முடிச்சு விட்றோ ப்ரோ
இல்ல நம்மளுக்கு எது பெனிஃபிட்டா இருக்குன்னு பாக்கணுல்ல
ஆமா கரெக்ட்
இப்போ இப்போதைக்கி அனாலிசிசஸ் பண்ணதுனால
ம் ஆமா அதுவு அது கொஞ்ச மண் மண்ட வலியா வேற இருக்கு ப்ரோ கண்ணெல்லா வலிக்கிது
அது ஒண்ணு அது ஒண்ணு இருக்கு அது இல்லாம இப்ப இது எ து ஈஸி எது பெனிஃபிட்டு எது நம்மளுக்கு மொத் அதெல்லா வரு அததான நம்ம பாக்கணு இப்டி நா இன்னிக் கி சொல்லுவே நா ளைக்கி வந்து வ களானு கேட்டீங்கன்னா நா வரமாட்டேனுவீங்க அதான
சேச்ச நா உங்கள வரீங்களான்னு கேட்பே நாளைக்கி பாருங்களே
நா வரமாட்டேனு சொல்லிடுவே ஏன்னா எனி டைம்மு நம்ம ஈஸியா அக்சஸ் ஆவறதுனால நம்ம நம்மள எல்லாருமே கொட்றாங்க ப்ரோ
இல்ல இல்ல ப்ரோ இப்டில்லா நீங்க தப்பா நெனைக்க கூடாது உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை
இப்போ எனக்கு ஒர்க்காவலன்னு சொல்லிட்ட நா வன்ட்டு போயிருக்கலா உங்ளுக்கு இருக்கு பண்றீங்ளா உதவி செய்ட்டுமான்னு கேட்டா என்னால முடியாதுன்னு நீங்க சொல்லும்போது நா என்ன பண்றது
சரி அது கொஞ்சோ அறிவு இல்லாம சொல்லிட்டே ப்ரோ இனிமே அந்த வார்த்தையே அக்கா வாயில இருந்து வராது நீங்களே பாரு பாருங்க
ஒன்னு சொல்றதுக்கு இல்லைங்க
இல்லைங்க என்னாது ஏதாவது சொல்லுங்க
இனி மௌனம் அப் அப்டின்னு நானு வாயில ஒட்டிக்க போறாங்க
ச்ச ச்சே நீங்க என்ன உங்களுடைய டைலாக் சொல்றீங்களா மௌனம் சமர்ப்பிக்கணுமா ஆம் மௌனம் அழைக்கிறதா
கலைகிறது
ஆ மௌனம் கலைகிறது இது தான் உங்குளுடைய டைலாக்
ஒரு நிமிடம் மௌனம்
ஒரு நிமிடம் மௌன இதுக்கெல்லா போக கூடாது
களைகிறது இல்ல அதுதாங்க அப்டி சொல்லுவாங்க ஒரு நிமிடம் மௌனம் மௌனம் கலைகிறது
நா கூட நீங்க சும்மா சொல்றீங்களோ நெனைச்சே
ஒரு நிமிடம் மௌனம் சொல்லுவாங்க ஆனா ஆனா ஒரு செகண்ட் லே மௌனத்த
அதா இப்ப நீங்க சொன்னோனே டக்குன்னு மௌனம் களைகிறதுன்றீங்க
மௌனம் கலைகிறது
இதுல்ல ரெண்டு செகண்ட் கூட வர்
அ ஆ அதுதாங்க அது மாதிரி யோசிச்சு பாருங்க நம்ம கும்பலா ஒக்காந்த்ருக்குபோது யாரா பண்ணாங்கா நமக்கு எவ்ளோ
நமக்கு எவ்வளவு சிரிப்பு வரோ அதை நம்ம சிரிச்சு யாரா பாத்துட்டாங்கன்னா அவ்வளோ
ஆமா நா ஆ என் தங்கச்சி பத்தி சொல்றேன்னு சொன்னேல
ஆமாங்க
ச்சி பத்தி சொல்லணுன்னா வார்த்தையே இருக்காது
அந்த அளவுக் கு ரொம்ப நல்லவங்களா சே சே சொன்னா செய்வாங்க அப்டி இருந்திருக்கோ
முன்னாடி புகழுவா
செரி பின்னாடியு புகழுவாங்க
பின்னாடி போயிட்டு இவ தொல்ல தாங்கல அப்டின்னு சொல்லுவா
சே சே அந்த மாரிலா சொல்லிருக்க மாட்டாங்க நீங்க கொஞ்சோ தப்பா புரிஞ்சி இருக்கீங்கன்னு நெனைக்கிறே
தப்பாலா ஒன்னு புரிலங்க
உம்
நா வந்து அவன என்னவோ நெனச்சே
என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க
ஆமாங்க அன்பு ஒன்றுதாய் அனாதைங்க
சேரி சேரி அன்பே ஜெய் க்கும் இத வந்து சொல்லிகுடுத்துருக்காங்க அன்பு ஒன்றுதா ஜெயிக்கு
அன்பு ஒன்றுதா ஜெயிக்குமா கூப்ட்டு அவங்கள சொல்லிட்டு வாங்க தயவு செஞ்சு அன்பு ஜெயிக்குன்னு நம்புறேன் ஆனா அன்பு ஜெயிக்காது
அப்டிலா நீங்க இவ்வளோவா மன தளர்ந்து பேசக்கூடாது சொல்லுங்க என்ன அப்டி உங்கள பாதிச்சிருக்குனு நா
ஒரே பக்கோ ஒரு ஒரு எடத்து அதாவது ஒரு நபர் மட்டு அன்பு கொடுத்துக்கிட்டே இருந்தன்னு வெச்சுக்கோங்களே
உம் அன்பு இல்லாம போயிடுன்றீங்களா சேச்ச அப்டி இல்லங்க எப்பமே அது ரெண்டு பக்கமா தா இருக்கு அப்பதா அத அன்பாவே நம்மளால எடுத்துக்க முடியு
ஆமா இல்லைங்க அன்பு கொடுக்கனு
உம்
அன்பு கொடுக்கறது மட்டு இல்லாம வாங்கவு செய்யணுல
ஆமா
இப்ப நா சும்மா சொல்றே நல்லா இருக்கீங்களா அப்டினு கேக்கறப்போ நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்காது கேக்குறோல
ஆமா ஆமா
இப்ப அவங்க நல்லா இருக்காங்களோ இல்லையோ பட் நல்லா இருக் கன் அப்டின்னு ஒரு சொல்லும் போதே ஒரு பாசிட்டிவ் தான அத விட்டுட்டு எப்ப பாத்தாலும் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நானே கேட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு
உம் கொஞ்ச டயடா தான் இருக்கு உங்களுடையது எனக்கு புரியுது
ஆனா என்ன பண்றதுங்க
ஆனா எல்லாரு அப்டி இருக் கு மாட்டாங்க இல்லையா
நம்மள சுத்தி டிஸ்ட்டபென்ஸ் தா
சே சே அந்த டிஸ்ட்டபென்ஸ்ஸ கூட நாம்ப வந்து ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டோனா அதுவு நமக்கு ஒரு ஜாலியா ஆய்டு
இது எங்யோ கேள்விப்பட்டிருக்கங் ங்க யாரோ இதே மாரி பேசுவாங்க
ஆமாங்க அவங்கள்ட்ட இருந்துதா நா கத்துக்கிட்டே இப்ப நா கத்துக்கிட்டத உங்களகிட்ட சொல்றேங்க அவ்வளொதா
ஆனா அவங்களுக்கே இவ்ளோ கஷ்டம் வருனு நெனைக்கலங்க நீங்க ஒரு படம் பாத்துருக்கிங்ளா ஒரு மனுஷ இருப்பா அவொ சே முன்னாடி வந்து அவ்ளோ சிரிச்சுட்டே இருப்பா இல்லங்க ஒரு ஒரு படம் பாத்ருக்கிங்களானே தா நா ஆரம்பிச் ச அதாவது பிக்சர்
உ படம் புகைப்பட் டம்
புகைப்படம் அவ்வளவு தமிழ் வரலங்க
செரிங்க சீரிங்க நா படம்னு சொல்லவே திரைப்படமோன் நெனச்சிட்டே
கொஞ்சோ முடிச்சுட்டுங்ளா
இல்ல இல்ல நீங்க பேசுங்க நீங்க பேசற் தா நா கேப்பே சொல்லுங்க
ஊர்லலா சொன்னாங்க நீங்க அப்டே சொன்னா சொன்ன மாரி கேப்பீங்கன்னு ஒரு வார்த்தையை பேச விட மாட்றீங்க
ச்ச் இல்ல இல்ல நா தப்பா புரிஞ்சுகிட்ட ச்ச் அதா உங்கள்ட்ட நா சொன்ன வேற ஒன்னு இல்லைங்க நீங்க சொல்லுங்க
அதாவது அந்த புகைப்படோ வந் து அந்த மனுஷ முன்னாடி வந்து அவ்ளோ சிரிச்சுக்கிட்ருப்பா ஆனா பின்னாடி பாத்தீங்ன்னா கட்ட கத்தி
ம் அம்பு
அம்பு எல்லா மே வந்து குத்தி இருக்கோங்க. அத வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. அத வந்து நா பாத்துருக்கே ச்ச் இப்படில்லா எப்படி ஒரு மனு ஸ்னக்கு இருக்குமா. அப்டின்னு ஒரு ந ஒரு ஸ்கூல் படிக்கும் போதோ ஒரு காலேஜ் படிக்கும் போதோ உணர்ந்த இருக்குன்னு வெச்சிருக்கோங்கள. இ இப்போ அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்ன்றது என்னால முழுமையா உணர முடியும்.
நீங்க இப்படி பேசுற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப காயப்பிருக்குன்னு நெனைக்கிறேன்.
ஆமா அது வந்து இப்போ என்னோட ஆப்போசிட்ல பேசுறவங்களா கூட இருக்கலாம்.
சரி சரி நீங்க அப்படிலாம் சொல்ல கூடாதுங்க. சரிங்களாங்க. கேக்குதுங்களா
கேக்குதுப்பா கேக்குதுப்பா நல்லா கேக்குது. அருமையா கேக்குது. ஆனா அவுங்ககிட்ட பேசதா ஒரு நெருடலா இருக்கு.
ஓ அந்த மாரி தடைகள் வந்தாலோ அந்த தடைகள நாம வந்து தகர்த்து எரிஞ்சிட்டு நாம முன்னேறி செல்லனோ
எப்படி நீ இப்படி வாழைப்பழ மாரி பேசுறீங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதா ய்யோ என்னால முடியல அப்படின் ங்க
ஆஹ் அந்த ஒரு இதுல இருந்த என்ன இப்படி மாத்திருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்
இது வந்து அப்படி தெரியலங்க உங்களுக்கு நடிப்பு த்தர நல்லா இருக்கு நீங்க வந்து ஒரு படத் க்க நடிக்க கூடாது.
சே சே அந்த மாரி அப்படிலா இல்லைங்க இது வந்து உண்மையாக செய்கறது நடிப்புல கலந்ததே கிடையாதுங்க.
வேற எப்படி சொல்றீங்க.
இல்லங்க முன்னாடி நா ஏன் அப்படி சொன்னேன்னா காலில இருந்து அக்கா கொஞ்சோ வேலையா போச்சு
ஓ இப்போ நீங்க அக்கா வாயிட்டீங்க.
ஆமா பிரெண்ட்ஸ் அக்கா வந்திருக்கே
சொல்லுங்க
அந்த மாதிரி கொஞ்சோ ரெஸ்ட்டே இல்லாம போயிடுச்சா நண்பர்கள் வேற வீட்டுக்கு வந்தாங்க
ஓ ஒரேடியா பேசிட்டீங்க
ஆமா அப்படியே கொஞ்சம் பாடி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து கொஞ்சோ வே
உங்குளுக்கு உதவி பண்ணனும்னு நெனைச்சே ஏ மனச நீங்க புண்படுத்திருதுனால என்னால பேச முடியலைங்க
அதுதாங்க எனக்கு ரொம்ப இப்ப கஷ்டமா இருக்கு உங்க மனசு
தயவுசெய்து சரிங்க நா காலை வெச்சுட்டு போய் படுக்கற
சரிங்க நல்லபடியா தூங்குங்க
நன்றி இரவு வணக்கம்
இரவு வணக்கம்